ஹலோ கேக் ஆ கேக் இல்லைங்
நல்லா கேக்குதுங்களா
நல்லா கேக்குது உங்களுக்கு கேக்குதா
எனக்கு ரொம்ப அருமையா கேக்குது என்ன பண்றீங்க
நா இப்ப தாங்க வீட்டுக்கு வந்தேன்
அப்படிங்களா எங்க போயிருந்தீங்க
பார்த்ததும் வீட்டுக்கே போயிருந்தங்க
செரிங்க
இந்த மொகத்துக்கு பூசரெதெல்லாம் வாங்க போயிருந்தங்க
மொகத்து பருவத்துக்கு போடுற பருவோ போறக்கு எதாச்சு எனக்கு ஒரு வழி சொல்வீங்களா
அது எனக்கே தெரலங்க எனக்கு அது போறதுக்கு இல்ல இந்த கருப்பு கருப்பா புள்ளி இருக்கலங்க அது போறதுக்கு எதாச்சு தெரிஞ்சா சொல்றீங்களா
அரிசி பருப்போ உளுந்து மாவோ தேச்சி மூஞ்சில போட்டோ வைங்க தக தகன்னு மின்னுவீங்க
அப்டிங்களாங்க செரி
நீங்க இது பண்ண பண் ங்க செரிங்களா
ஆ செரிங்க நாளைக்கு நா வந்துட்டு முயற்சி செய்து பாக்குறேன்
இத முயற்சி செய்ங்க வெற்றி நிச்சயம் உங்களுக்கு
ஆமா நீங்க பண் நாள் புல்ல சாப்புலங்க வீட்டுக்கு வந்தது எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்குனேன்
செரி
பேசாம ஒக்கான்டங்க
திட்டு வாங்னீங்களா நல்லா இருக்கீங்களா நீங்க
அ
நல்லா இருக்கீங்களா நீங்க
நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க
நா ரொம்ப நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் என்ன சாப்ட்டீங்க
சாப்படவே இல்லன்னந்தா என்ன சாப்பட்டீங்கன்னு கேக்குறீங்க இல்லங்க நீங்க
இப்ப இல்ல எப்பயாச்சி என்ன சாப்பி டிங்க
மத்தியானம் நான் வந்துட்டு எங்க வீட்டுல பச்சை பயிறு குழம்புங்க வாந்தி எடுத்து உமட்டி ஒமட்டி சாப்
பச்சப்பயிறலா எல்லாம் சாப்படணுங்க பச்சப்பயிறு சாப்பட்டாதா பிற்காலத்தில்ல நல்லா இருக்க முடியும் உடம்புக்கு சத்தானது சாப்பட்டு பழகுங்க செரிங்களா நல்ல இலன்னா வாய் சுவைக்காக சாப்படக்க கூடாது வொட உடம்பு தெம்புக்காக சாப்புடணும்
செரிங்க ம் செரிங்க நீங்க சாப்பட்டீங்களா நீங்க என்னங்க சாப்பட்டங்கப்பதும் சாப்பட போறேன்னு சொன்னீங்க
நான உங்கிட்ட சொல்லவே இல்லங்க
இப்பதானங்க சொன்னீங்க
நான வந்து என்னாயிரச்சி சு
என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு வந்துட்டு சேரி போய் முகத்துக்கு பூசா இதெல்லாம் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு போனேங்க நம்ம இங்க படிக்கிறத்துக்கு போவோம்ல அந்த இடத்துக்கு போனுங்க
செரி
போ அந்த இடத்துக்கு போனா எங்க தெரியுமா பூங்க வேற நட்டு இருந்தாங்க
எத்துக்கு அந்த பிள்ளையல்லா இன்ன நேரத்துக்கு ரோங்க நின்னுட்டு இருக்கு ரோடுல
அன்ஜிமணிக்கு அன்ஜிமணிக்கு
செரிங்க
ஆ அ அந்த புள்ள செரி போலாம் சொல்லிட்டு அந்தபுள்ள நானே அப்புறமா இங்க ஒரு அக்கா ரெண்டு பேரு அவங்க ரெண்டு பேரும் வேற வந்துட்டு உங்க வண்டியில நான ஏறிட்டேன் இந்த வண்டி ஆபிஸ் ஆ அப்டியே போய் ஓகே சொல்லிட்டேன் அப்புறம் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே போனோங்க ஜூஸ் குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு போனோம்
ஜூஸ்சு ஆமாங்க எதமா இருக்கும் நம்மளுக்கு க்கு
ஆமா ஆபீஸ்கெல்லாம் போணும் அப்டின்னு சொல்லிட்டே இருந்தாங்க அப்போ ஆபீஸ் அப்டியே போயிட்டு
அப்டியே போயிட்டு அங்கேயே பாத்துட்டு வந்தோங்க
அப்டிங்களா செரிங்க
ஆமா
அப்பறம் என்ன பண்ணலான் இருக்கீங்க இப்ப என்ன சாப்பட போறீங்க
இப்ப வந்துட்டு தெரியலங்க எங்க வீட்டுல வந்துட்டு எதாச்சும் செய்வாங்க
பச்சப்பயிரே வச்சு தோச சுட்டு சாப்படுங்க
ஐயோ வேணாங்க அது வேணவே வேணா எனக்கு
இப்டியிலாம் இருந்தா எப்டிங்க ஆகறது
நீங்க என்ன சாப்பட்டீங்க சொல்லுங்க நீங்க என்ன சாப்பட் நீங்க நல்லா கோஞ்சி
நான சுண்டல் குழம்பும் கோழி சில்லியும் சாப்பே அட
ஆ பருங்க இதெல்லாம் சாப்படுவீங்க
உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு சேமியா புடிக்குமா
எனக்கு சேமியா பிரியாணி பிடிக்கும் உங்களுக்கு சேமியா பிரியாணி பிடிக்குமா
எனக்கு புடிக்குங்க
உஷ் காலையில இருந்தே எனக்கு ஒரே கா சரிங்க
காய்ச்சலா காய்ச்சல் ஆமா நீங்க ஜூஸ் எல்லாம் குடிச்சா காய்ச்சல் வரமா என்ன ஆகும் சொல்லுங்க
ஆமா ஆமாங்க காலையில நைட் எல்லாம் ஒரே காய்ச்சல்ங்க எனக்கு
என்னாச்சு
ஆமாங்க என்னாச்சுன்னு தெரியல ஒரு மாரி நைட் வேற கனவுல பாம்பு வந்து முழுங்குதுங்க
அந்த கனவுல பாம்பு வரவே கூடாதுங்க தெரியாது உங்களுக்கு ஏ..
உங்கள சுத்தி ஒரே விஷமுள்ள நபர்கள் இருப்பாங்க
அது எப்பவுமே இருப்பாங்க தெரியல சிஸ் காலோட அப்டியே முழுங்கிருச்சீங்க என் நான அப்டி எந்திரிச்சுட்டேன் அப்டியே எந்திரிச்சு பயந்துட்டேன் பெட்ஷீட்லாம் எடுத்து கால்ல நல்லா சுத்திட்டு படுத்துட்டேன்
உம் செரிங்.. நீ பாத்துருங்க பாம்பு கீம்பு புடிச்சிட்டு போய் சாப்பட்டுற போகுது
ஸ் ஆமாங்க காலையில நல்லா காய்ச்சல்ங்க எங்க அம்மா வேற தலையில நல்லா எண்ணெய் வச்சு குழி சொன்னாங்க
தலையில எண்ணய் வச்சு குளிச்சா நல்லா முடிவு வளருமாம்மா அப்டிங்களா
ஆமாங்க முடி வளரும்
எவ்வளவு நெறைய வளரும்
ஆால் வலிக்கு வாழருங்க
எவ்ளோ நாள
எவ்வளோ நள்ல வளரும் அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒருத்தன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொட்ட இருக்கும்
அடர்த்தியா வருமா இல்ல மொட்டையா வருமாங்க
மொட்டய எப்டிங்க வரும்
பெரி விடுங்க தொட்டய எல்லாம் வரையும் இல்லங்க
என்னுங்க
அப்டிஎல்லாம் மரயுமில்ல
ஆ மறையும் ம அத மாரியுங்
சொட்ட மாரி இருக்கு எந்த சின்ன வெங்காயம் போட்டு தேச்சா சொட்டை மாரையும்ங்கறாங்க அது உண்மயாங்க
அது தெரியலங்க நான அதெல்லாம் பண்ணதல எனக்கெல்லாம் சொட்டை இல்லங்க
சொட்டல்ங்களா செரிங்க
ஆமாங்க இங்க நெட்டையா ஒரு மனுஷ இரு ப்பாங்க உங்களுக்கு தெரியுமாங்க
ஆமாங்க
ஆ அவங்களுக்கு தைக்க தெரியுமாமாங்க சுடிதார்ல
சும்மா இருங்க சும்மா இருங்க நீங்க
நட்டவங்க நட்டையா இருக்கவங்களாம் தைக்குறாங்க மனிதர்கள் தெக்க பழகுறாங்க நீங்களும் தெக்க
ஆமா அது ஒரு காலத்துல பேண்ட் நல்லா டைட் போடுவான்னுக்குதுங்க
ஆமாங்க ஆமாங்க
தரமாட்டன் சொல்லிட்டாங்களாமங்க அதனால தைக்க பழகிட்டாங்களாமா
அதுதான் அப்டிதான் இருக் இதுதான் வெற்றி வாழ்க்கையோட முதல் வெற்றியே இ தான் வேற என்ன வேணும் சொன்னு அ
அவங்க அம்மா சுடிதார் எல்லாம் தே்சு குடுத்துருக்காங்களா அப்பங்க அயன்மணி அயன்மணி கரெக்ட்டா
அப்டிங்களா அப்பா எல்லாத்துக்கும் தச்சித்தர சொல்லுங்க
நானா நம்பவே இல்லைங்க ஸ கேடக்க மாட்டீங்கன்னாங்க உங்களுக்கு சூப்பருங்க கேட்க்கவே வேண்ட நீங்க கால்லெல்லாம் கட் பண்ணாதீங்க சொல்லிட்டேன் கட் பண்ணீங்கன்னா மூக்குலையே குத்திடுவேன் நான் பேசிட்டே இருக்கேன் நீங்க என்ன நடந்தாலும் பேசுங்க பேசிக்க கொண்டே இருங்க ஆ கேக்குதா கேட்க மாட்டீங்க உங்களுக்கு செரிங்க என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு போயிருந்தோம் கொஞ்ச அப்பவே சுத்தலா சொல்லிட்டு அங்க எங்க போயிருந்தோங்க அப்படியே